இப்ப கேக்குது போல
ஆமாமாமா கொஞ்சோ செகண்ட் போயிருது ஆனா நா யார்ட்டையு பேசலப்பா ஃப்ரீயாதா இருந்தே
அப்டியா அது ஏன் தெர்ல ஏதோ பிஸியா இருக்கும்னு நெனக்கிறே
வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் தா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள கூப்டவா காலரா காலியா அப்டி ஒரு டாஸ்க் முடிக்க தா அந்த மாரி தா கேட்டுட்டு இருந்தாங்க டைப் தா பண்ணிட்டு இருந்தே நானு கால் எதுவுமே அட்டன் நீங்க பண்றேன்னு சொன்னீங்கல்ல அதனால நா பண்ணல ம் நா பண்ண முடியாது யாராவ்து பண்ணா தா
அதா தா தா தா
எ ஃப்ரெண்டு அவ ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணி அவ எனக் பண்ண சொல்லிருப்பா போல அவ என மெசேஜ் பண்ண நீங்க ஃபிரீயாப்ப கால் பண்ணவா சொல்லி கேட்டுட்டு இருந்தா மெசேஜ்ல ஆ இருப்பா ஒரு கால் வரும் முடிச் ராத்திரி மெசஜ் பண்ரென்னு போட்டு வுட்டு இருந்தேன்
செரி செரி
ஆ ஊத்தியாச்சா தோச
ஆ வீடல இப்ப வேண்டாமாமா கொஞ்ச நேரம் ஆகட்டும்மாமா
ஆஹா புள்ள பாவம் இப்ப தா டயர்டா வந்திருக்கு டியூசன் போயிட்டு
ஆமா
ஆ எவ்ளோ சாப்ட்ற போவுது அது வயிருக்கு ஒரு அற
ஆமா அவள்த ஒன்னுதா அவ் ஆட்டம் போடும் போது தா அந்த லீவுல தா ஆமா ஆமா
எங்க அந்த ரெண்டு தோச தா அளவா இருக்குது அது மேல இந்த ரெண்ட்ற தாண்டிட்டட்டோம்னா அப்டியே மூச்சு முட் டுது சாப்ட முடிய மாட்டேங்குது
அத அத நெனச்சு பாருங்க ஆ அம்மா வீட்டுல எல்லா போனா பத்து தோச எறங்கு
அது ஒன்ஸ் அப் ஆன டைம்
ம்
இப்போ எனக்கெல்லாம் வயசாய்டுச்சு இப்பல்லாம் முடியல ஒன்ஸ் அப்பான டைம் அந்த மாரில்லா அப் அப்போ கூட அந்த அதுதா அந் சப்பாத்தினா மூணு மூன்ர நாலு தோசனா ரெண்டு மூணு இட்லினா மூணு மூணே மூ மூணே இப்பெல்லா கண்ணு முளி மேல பிதுங்குது இப்ப மூணு இட்லிக்கே அப்டி இருக்கு இருக்குது நெலம என்ன பன்றது மாரி போச்சு எல்லாமே அப்ப நம்ம கிச்சன் பக்கம் போறதுல்ல எல்லாம் செஞ்சி செஞ்சி கொடுப்பாங்க ருசியா இருக்கும் எல்லாம் திம்போம்
ஆமா
பாத்தரத்த கழுவி வச் சிட்டு அங்க போய் படுப்போம்
ஐயோ இல்ல இல்ல உப்புமா இதெல்லா நம்ம என்னா சீன் போட்ருக்கோ வீ ட்டுல செய்யும் போதெல்லா வேண்டா அது வேண்டா சேமியா வேண்டாம் உப்புமா வேண்டா இப்பல்லா ம் இப்பல்லா எதையு
ஆ இப்ப உப்புமாவா எதையாவது கொடுங்கடா தேவா அமிதர்மா இருக்கு இப்ப எல்லா
ஆமா அது அது காலையில வந்து யாராவது செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அது மாவையாவது யாராவ்து தண்ணி ஊத்தி கெளறிக்கு உப்ப போட்டு தண்ணியில கொதிக்க வச்சி குடுங்களே அப்டின்னு தோணு
இல்லாம போயிட்டா
ந நம்மதா
உப்புமாக்கு கூட வக் வக்கு இல்ல நம்மளுக்கு
அதான் உடம்பே சரியில்லனாலும் நம்ம தா போய் எல்லா செஞ்சுட் உக்காந்து சுடு தண்ணிய போட்டு குடிச்சிட்டு மாத்திரே சாப்பிட்டுட்டு நம்ம வேலையை பாக்க வேண்டிய தா
அது கடைசி வரை அப்டி தா செத்து போனாலு இங்கே தா சாகணும் இழுத்துட்டு கெடந்தாலும் சோறு ஆக்கி வச்சிட்டு இழுத்துட்டு கெடந்து சாகனுருவாய்ங்கே
ஒரு வாரத்துக்கு மாவு அரச்சி வச்சிரு சொந்தக்காரங்கல்லா வருவாங்க எல்லா செஞ்சு வச்சுட்டு போணுவாங்க
செஞ்சு வச்சிட் டு நீயா போய் படுத்துக்க நாங்க தகவல் மட்டு சொல்லுவோ அப்டின்றாய்ங்க அப்பிடி இருக்குது நெலம இப்ப ம்
மட்டு மாவரச்சிட்டு போயிருக்க எங்க வீட்டு ஆளுக்கு
அதுலய் அதுலயு நொட்ட சொல்லுவாய்ங்க எந்திரிச்சு நாலு அர வுட்டு திருப்பி படுத்துக்கிருவா போங்கடா நீங்களு உங்க வீட் டாளுகளும்னு உசுரோட இருக்கப்பத்தா இந்த கொடுமப்படுத்துனீங்க செத்தாலு நிம்மதியா விட மாட்டீங்ளாடா அப்டின்னு அப்பிடித்தாப்பா இருப்பாய்ங்க
ம்
எல்லா வீட்லயு அப்பிடித்தா இருப்பாய்ங்க
கேட்டதா
ம்
ன நம்ம வீட்டு நம்ம வீட்டு ஆளுங்க அவ்ங்க வீட்டு ஆளுங்கன்னு கெடையாது யாரு நல்லா நல்லா பழகுனா யார்னால் இப்ப நம்ம வீட்ல எதாவ்து கொற சொல்லிக்கிட்டே இர்ந்தா நாம் மூஞ்சியக்காட்ட தா போறோ
ம்
நா அவாய்ட் பண்ணதா போறே அதெல்லா அப்டி கெடையாது இவங்க என்னமோ இவங்க வீட்டாளுங்கன்னா நம்ம மூஞ்சிய
நம்ம வீட்ல ஆமா நம்ம நியாயமா பேசுவோ நம்ம வீட்லர்ந்தாலு அந்தளவுக் கொற சொல்றதுக்கு வேல இல்ல வாய்ப்பில்ல இருந்துகிறது இதுவே
வீட்லர்ந்து ஒரு பத்து பேரு வந்தா கூட நம்ம அம்மா எல்லாருமே யா ரு வந்தாலுமே செர் புள்ள கஷ்டப்படுதேன்ட்டு ஒரு பாத்தரத் த வெளக்வாங்க ஒரு துணிய தொவச்சு போடுவாங்க இப்பிடியெல்லா இருக் ஆனா அவ்ங் வீ ட்டம்மா ஒரு செம்பு கூட நவ்த்த மட்டாங் குடிச்ச டீ கீழ க்ளாஸ் அப்பிடியே இருக்கு ஒரு எல்லா நம் அப் ப எப்பிடி வந்து நமக்கு மனசு வரு செய்றதுக்கு பயந்தா வரு வராங்கனாலே
கு அது அவிங்க எப்பிடி பண்ணுவாய்ங்கனா வேணும்னே நம்ம செய்யிறமா அவிங்கள கவனிக்கிறமா மொகோ கோணாம பண்றமானு அத செக் பண்ணுவாய்ங்க நம்மள
செக் பண்ண வேற
ஆமா செக் பண்ணுவாய்ங்க இப்ப நம்ம வீட்லர்ந்து வந்தாய்ங்கனா புள்ளைய குளிக்க வெக்கிறது மொத கொண்டு அவிங்கதா பாப்பாய்ங்க ட்ரெஸ் எடுத்து மாட் டி உட்றதென்ன பவுட்ரு போட்றதென்ன புள்ளையளுக்கு வேணும்ன்றது ஸ்நாக்ஸ் செஞ்சு வெக்கிறதென்ன வரைலயே அங்கரு
கு புள்ள புருசே இருக்கற்து எல்லா மறந்து போய்ரு
அதத்தே அவிங்க அப்பிடி செய்வாய்ங்க இவிங்க வந்து நோகுனாப்ல வந்து டைம் டைமுக்கு டீ என்ன டைம் டைமுக்கு ஜூஸ் என்ன டைம் டைமுக்கு நான்வெஜ் என்ன சோறென்ன பிரியாணி என்ன இதுல அதுல சமைக்க வர மாட் டாய்ங்க அதுல வெள்ளப்பூடு போட்டியா இஞ்சி கொஞ்சமா போட்ருக் க இதுல ரசத்துல பெருங்காயோ போட்டியாம்மா தயிரு வீட்டு தயிரா கட தயிரா ஏ பால் வாங்கலயா இப்பிடியெல்லா கேக்கல அப்டியே பளீர்னு வைக்கணு போலதா வரு
அதா அதா அதா
மூடிட்டு அங்குட்டு தின்ட்டு போங்கடா எப்படா இந்தளவுக் லாண்டு ஃபெஸ்டிவல் டேஸ்லா வந்துரு ச்சுன்னா ஐயயோ எங்க வீட்டு கிச்சன்ல சிங்க் எல்லா கதரு அப்டியே அழுகு போட்றதுக் பாத்தரம் இல்லாம நெறஞ்சு ஒழுகி கதரு அப்பிடியே காலைலிக்கு ஏழு டிஸ்சு மத்யான்த்துக்கு ஏழு டிஸ்சு அந்த புது ட்ரஸ்ஸு எதுக்கு வாங்கறம்னே தெரியாது அந்த ட்ரஸ்
அதுல வேல பாக்குறது நம்ம ஆனா டீ குடிக்கிறது அவுங்க மோர் ரெண்டு மண் நேரத்துக்கு ஒரு தடவ டீய கொண்டு வா டீய கொண்டு வா டீயக் கொஞ்சோண்டு டீ போடு கொஞ்சோண்டு டீ போடுன்னுவாங்க அந்த கொஞ்சோண்டு டீ போட்டாலு அதே பாத்தரதா தேவைப்படு நெறைய டீ போட்டாலு அதே பாத்திரந்தா அந்த பாத்திரத்த வெளக்குறதுதான பிரச்சன ஒரு மண் நேரத்துக்கு ஒரு தடவ
அந்த கொஞ்சத்த கொண்டு போய் ஒரு ஆளுக்கு குடுத்து முடிச்சுட்டு இங்க திரும்பறதுக்குள்ள எனக்கு உனக்கு எனக்கில்லையா உனக்கில்லையாண்டையிலே இந்தா வந்தறே கொண்டு வரே அப்டின்டு திருப்பி திருப்பி அடுப்ப அணைய விடக்கூடாது பாலு கொதிச்சுகிட்டே கெடக்கனு ஒரு பக்கோ
அந்த சிலிண்டர காலி பண்ணிட்டுதா நா போவேன்னு நிக்கிறது
ஆ போமாட்டாங்கிய சிலிண்டர் காலிய அதுதா பிரச்சன சிலிண்டர் கூட இருந்துட்டு கூட எங்கிட்டோ கூட கையு காலு வழியோட கூட வேல செஞ்சுட்டு இருக்குகோ போமாட்டாங்க நகர மாட்டாங்க கடப்பாறய எடுத்து குத்தி இப்டி தூக்கி எம்பி அனுப் விடனு அவங்கள அப்பதா போவாங்கே
அப்ப எல்லா வந்தா நம்ம வீட்டுக்குல்லா வந்தா மட்டு லீவ் கெடைக்கு எல்லா கெடைக்கு அவுங்களுக்கு நமக்கு ஒரு தேவ ஒடம்பு செரியல்லனுங்க அப்ப லீவ் கெடைக்காது
ஆமா கெடைக்கு அவங்களுக்கு வர மனசு இருக்காது அது இந்த மிட் டைம்ல வீக்லி லாஸ்ட்டு வராம சென்ட்ர்ல வந்துருச்சுன்னா தப்பிச்சோ வந்து சட்டி முட்டியா கட்டிக் கிழமைல்ல ஓடி போய்டுவாங்க இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்துச்சுன்னா டேரா போட்டு வந்துருவாங்க அம்மா சட்டி முட்டி அள்ளிக்கிட்டு வந்து உக்காந்துக் நகர மாட்டாங்க நமக்கு அப்டியே குளிர் காய்ச்ச வந்துரு உள்ள குதுகுதுன்னுரு எனக்குல்லா இருந்தாலு எல்லாத் தியு ரெடி பண்ணி வச்சு பாத்து பக்குவமா அனுப்பி அவங்க போய் ஒரு நாள் ஃபுல்லா அடுத்த நாள் ஃப்ரீய ஆனாதா ரிலாக்ஸ்சா இருக்கு வீட கிளீன் பண்றது எல்லா வீ வேலையு திருப்தி ஆகு ஆமா நமக்கு ஒப்பமாட்டேங்குது அப்டியே பழகியாச்சு
ஆமா
ஆமா அதுக யூஸ் பண்ண தலவாணி ஒர பெட்ஷீட் கவரு வீட தொடைக்கிறது அத பூரா துவச்சு போடுறது வைக் க்கிறது
அது இப்ப நம் அம்மா வீட்ல படுத் எப்டி கெடந்தா ஒண்ணுமே தெர்ல ஒரு மாசம் சும்மாதா படுத்திருந்த இங்க வந்து படுத்துருக்கே கை பரப்பரங்குதா அங்கு தூசி ஆடுனா ஃபேனு தூசி ஆடுனா ஐய்யையோ டிவி பக்கத்துல ஒரு தூசி வா வா வானு கூப்ற மாரியே இருக் இருக்குது நா சேரி எந்திரிச்சு போய் தட்டு தட்டுன்னு தட்டிட்டு அத திருப்பி எதுக்கு வேல பாத்துட்டே இருக்க வேல பாக்குறதுன்னா சும்மா படுத்து திரும் இந்த சைடு திரும்புனா ஒரு வேல தோணுது இந்த சைடு திரும்புனா வேல தோணுது படுத்து
நமக்கே குத்த உணர்ச்சியா இருக்கு என்னடா சும்மாவே இருக்கமே அப்டியின்ற மாரி
ஆமா
ம் என்ன வண்றது கால வந்துருச்சு எனக்கு எல்லா எயிட்டீன் இயர்ஸ் ரன்னிங் இப்ப
அதா
ஆ இழுத்து பிடிச்சு எங்கிட்டோ வந்துடுச் சு பதினெட்டு இன்னு கொற வர்ஷோ எப்டியோ இந்த குட்டிசுங்க மட்டு நல்லா படிக்கிற வரைக்க அவங்க படிச்சி செட்டில் ஆயிட்டாங்கன்னா எங்கிட்டாவது ஓடியிற வேண்டியதுதான் காசி ராமேஸ்வரம்
ஆமா அதுலயும் எங்க தனியா எங்க போக முடியுது
தொல்லை அப்பயும் இழுத்துகட்டே போவாங்கயன் நாலு மீதி மிதிச்சு நீ காசியை பக்கம் போனேன்னா நான் இந்த பக்கம் எங்கிட்டவாது ஈசியர்பக்கம் போயிருவேன்
ஆம்
நீ அங்கிட்டு போ வராத அங்கிட்டே இருந்துக்க நாங்க ஈசால போய் சேர்ந்துக்கறோம் தொண்டு பணி செய்ய போறோம்னு போயிருவோம் காசு வேணும் சம்பளம் வேண மூணுவேல் சோறு போடுங்கயா சோறுராக்கி போட்டு பாத்திரங் கழிவிட்டு பொழைச்சுகிறோம்
ஆமா அந்த திருப்பதிலா போனோனா மூணுவேலையும் அன்னதானம் நம்மள இல்லயே ஏதார்த்தமா போய் காண போனாலே அங்க கண்டுபிடிக்க முடியாது அதனால சொல்ல கொள்ளாம போய் உட்காந்துஇருப்போம் ஆமா மூணு வேலயு அண்ணதானம் போட்றாங்க சாமிய பாத்தோமா அது சைடே சுத்திட்டு திரஞ்
வே வேணா ஆமா இருவத்தி நாலு மண் நேர சர்வீஸ் நாங்க வேல பாத்துக்கிட்டே இருப்போ அப்டின்னு சர்களுக்கு வேல பாத்துக்கற வெண்டிதா நம்ம நம்ம செய்ற புண்ணியம் பிள்ளெ நல்லா இருந்துட்டு போதுக நம்ம
ஆமா
வடிச்சு வடிச்சு கொட்டி இதுகள்கு நொந்து நூடுல்ஸா போனதுக்கு
உம்
டைம் எண்ணியாச்சு ஒம்போது ரெண்டு ஆ இனி கொஞ்சோ செகண்டு் தா இப்போ நான் காலிய மூணு கால் பேசிருக்கேன் நனைக்கிற உங்ககிட்டையே
ஆமா ம்
டியல இது எப்டி ப்ராசஸ்ன்னு எனக்கு நூத்தி எம்பது செகண்ட் சொன்னாங்க
ஆமா அதுவாவெ அதா பத் ப நா பலசலா பன்னெண்டு பன்னெண்டு செகண்ட் வச்சு பேசிட்ட சீக்கிரமாவே முடிஞ்சிடுச்சு
உம்
பன்னெண்டு செகண்ட்ல அதுவாவே கட் ஆயிடு பன்னெ நிமிஷத்துலயே கட் ஆயிடுது உம்
இன்னொன்னு நமக்கு வந்து சொல்லல நெ தெரியல சொல்லலனு இல்ல எனக்கு தெரியல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்ல ஒரப் ஒருத்தட்டந்து அஞ்ச கால் பேசு க்கலாம் அப்டின்ற விஷய எனக்கு தெரியல முதல்ல அப்புற தா பைனல் ஸ்டேஜ் ல முடியிறப்பதா தெரிஞ்சச்சு அப்புற தான் மாத்தி மாத்தி பேசுனது நா பேசவா நீங்க பேசுறீங்களா அப்டின்னு
ஆ அதா அதா அதா அப்டிதா பேசிக்றது நானு நம்மளே பேசிட் இருந்தாலு அவங்களுக்கு முடிஞ்சிருது அவங்களே பேசிட்டு இருந்தாலு நமக்கு முடிஞ்சிரு
ஆமா ஆளுக்கு ஒரு கால் மாத்தி பேசிக்கிறது செரி அப்ப இதோட நம்ம கட் பண்ணிக்லாமா பேசலாமா
தா ஆ நீங்க ஃப்ரீயா இல்ல வேல இருக்கா
வேலதாப்பா துணிய மடிக்கணு நா ஒம்பது மணிக்குதா கிச்சனுக்கு போலான் பிளான் பண்ணிருக்கே சாம்பார்லா சூடு பண்ணி வச்ட்ட
செர் அப்பனா கூப்பற
கூப்றீங்ளா செரி ஓகே ஒன்னு பிரச்சன இல்ல எத்தனாது கால் உங்களுக்கு
எனக்கின்னு பத்ருக்கு
பத்தா டக்கு டக்குன்னு முடிங்க நைட்டுக்குள்ள
ஆமா ஆமா முடிச்சர்னு செரி செர் பாருங்க நா கூப்பறே ஆ செரி